பேசுறது
ஆஹ் கேக்குதுக்கா சொல்லுங்க
நானு ஷேக் எடுக்கிறோம்ல ஹெர்பல் லைஃபு
ஆஹ்
அன்னைக்கு ஸ்டெல்லா வந்துச்சுக்கா வந்து என்னையும் ஹெர்புளைஃப்ல சேர சொன்னச்சு து
சேரி சேரி
அது எங்க அண்ணி நா கண்ண காமிச்சுட்டேன் அதனால எங்க அண்ணி வந்து வேணாங்கற மாதிரி சொல்லிட்டாக ஆனா அது உடனே என்ன சொல்லுதுன்னா ஏன் உங்க நாத்தனா நல்லா இருக்குறது உங்களுக்கு பிடிக்கலையா நா தான் அதுக்கு வந்து இன்கம் வந்து ஏதாவது ரெடி ப அதான் கிடைக்கிற மாதிரி பன்றே சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி ஜாலியா கேட்டுச்சு இது உடனே ஆஹ் இது உடனே ஹ் நீங்க இப்பவே கூட்டி போறா இருந்தாலும் கூட்டு போய்க்கீங்கன்னு சொல்லிருச்சு என்னைய நா வந் நா சிரிச்சுட்டு அதெல்லாம் சரியா வராது நமக்கே இங்க இன்கம் ரொம்ப கஷ் டமா இருக்குது வர்ற காச வச்சு குடும்பத்த ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின் சொன்னே
ஆமா இதுல போயி நம்மளுக்கு செரமத்த குடுக்காம இருந்தா சேரி
ஆமா ஏற்கனவே ஒரு தரவ பட்டுட்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டோ அந்த ஒரு மாச நல்லதுதே இப்பவு எடுத் துக்கிட்டுதா இருக்கோ
அதுனா வாங்க முடியிலேலங் க அது எடுக்கறது பிரச்சன இல்ல நம்மளால அது தொ தொடர்ந்து அத யூஸ் பண்ணிக்க முடியலையே பத்தலல்ல நம்மள்ட்ட காசுலா
ஆமா அதா நா சொல்ட்டே முடியாதுன்னு இப்ப என்ன சொல்றாங்கைன்னா அந்த டேப்லெட்ஸ் போட்றாருல்ல அந்த ஆளு
ஆமா ஆமா
அந்த ஒவ்வொரு டேப்லெட்டு இருக்குல்ல தனித்தனியா செல்லுலாஸு செல் ஆக்டிவேட்டரு ஒமே கா அப்பறோ கேல்சியம்மு மல்டிவிட்டமினு இதுல்லா போட்டாதா வெயிட் லாஸ் ஆகுமாம்ல
சேக் மட்டு தேவையா அப்ப சேக் மட்டு குடிக்கக்கூடாதா
இப்ப நம்ம குடிக்கும்போது சேக்க மட்டு குடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா சாப்பாட கண்ட்ரோல் பண்ணோ அதனால நம்ம கொஞ்ச கொறைஞ்சிச்சு இப்ப ஃபேட் லாஸ் ஆணுல்ல புரியதா உங்களுக்கு அது போட்டாதா ஃபே ட் லாஸ் ஆகுமா உள்ள
டாக்டர் இருக்காகளா அந்த இதுல
அதுல நெறைய டாக்டர்ஸுமே அதுல இருக்காங்களா ஏய் இந்தா இருக்குல்ல வருதுல்ல ஸ்டெல்லா அதுவே டாக்டருக்கு படிச்சிருக்கா
அப்படியா
ஆமாமா அது நெறைய படிச்சிருக்குங்க ஆ அது செம்ம பணக்காரியா இது அவ அம்மா அப்பா சைடு செம்ம பணக்காரவங்களா அவுங்க கட்டிக் குடுத்த வீடு டபுள் பணக்காரைங்களா அப்பாவோட
அதனால இந்த மாரி பிசினஸ்ல எறங்கிட்டாக
ஏங்க அதுக்கு லாஸே இல்லேல்லங்க
ஆமா பா அது டாக்டர் வேற நெறைய சர்க்கிள்ல நெறைய பேர் தெரியு
பெரிய பெரிய ஹைஃபையான ஆளுகளா தெரியு ஆ அதனால அது ஈஸியா வந்து ஆளையு புடிச்சிருது ரெண்டாவது அதுக்கு அதுல லாஸே இல்ல அதுல ஆளே அதுக்கு வரலேன்னாலு அதுக்கு கவலை இல்ல
ஆமா சொந்தக் காசு நெறையா இருக்கு நம்மளால நம்ம போய் இதுல எறங்குனோமே நம்மளால ஏதாது பண்ண முடிஞ்சிச்சா ஆ
இப்ப இந்த ஆளுக்கு ரொம்ப வெயிட்டு கொறைஞ்சுட்டாறாங்க கிட்டத்தட்ட
அப்படியா ஃபேட்டு ஃபேட்டு நெறைய கொறஞ்சிருக்கு அப்புனா
இருவது கிலோக்கு மேல கொறஞ்சிட்டாறாங்க
அடேங்கப்பா
ம் அவரு நூத்தி சில்றையில இருந்தாரா
ஏ நம்மல்லா வெறு எக்ஸைஸ் மட்டு பண்ணி கொறஞ்சிப்போ வேற ஒன்னு பண்ண முடியாது
நா அதா யோசிக் எனக்கு என்னன்னா நாங்க இப்ப நா வெயிட்டு கொறஞ்சிட்டே எனக்கே தெரியுது
நீங்க பேசாம நா சொல்றத ட்ரை பண்ணுங்களே ஆ அவர மாரியே மாடிப்படிலலா ஓடுங்களே
அப்டிங்கு ரிய ஒரு நாலு வாட்டி ந ஏ ஓடி ஓடி ஏ
அது நேரா நேரலா எறங்க கூடாது சைடா சைடா கால் வச்சு திரும்பிகிட்டு சரசர சர சர ச
போ அப்டிதா எறங்குவாரா
ஆமா ரெண்டு கையு மேல தூக்கிரோ அத இதுல ஓடுவா இல்ல ரன்னிங்கள அ அது மாரி கயிற ரெண்டு மேல வந்துரும் ரெண்டு கையுமே ஒரே சேஃப்லயே வச்சுக்கிட்டு சைடா திரும்பி சர சர சர சர சரசர்ன்னு இறங்குவாக
வே ட்ரை பண்ணனுங்க இது மாரி ஆனா நாலு வாட்டி ஏறி எறங்கிட்டு காலு வலியாயிடுச்சன என்னவன்றது
ஏளா ஒரு படியில கூட நிக்கவே மாட்டாக தொடங்குறது முடி வரைக்க என் எந்த டைய எத்தன டைய ஏறனாலும் ஏறம்மோது அதே மாரிதான் எங்கேயுமே நிண்டு ஏறே மாட்டா யாராவ்து கூப்ட்டா மட்டுந்தே நிக்கிறது இல்லேயன்னா முழுசா ஏறுற வரையே நிக்கிறதே நா நம்மல்லா மூச்சு வாங்கி இறங்குவோம்ல நிப்போம்ல
ஆத்தாடி எப்டிங்க இவ்ளோ வெயிட்டா இருக்கிலே அவர் ஓடுனாரு எங்க இன்னும் வெயிட் எல்லா குறைச்சிட்டாருன்னா
மைண்ட்ல இதைய இந்த ஒரு எக்சைஸாது நம்ம பண்ணுவோம்னு மைண்ட்ல எதுவும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருப்பா போலா முன்னாடியே
ஓ அவரு எதுக்கு தெரியுமாப்ப வெயிட் குறைக்கது இவ்வளோ ஆர்வம் காட்டுறாரு
ம்
அ ஒரு இடத்துல ட்ரான்ஸ்பருக்கு கேக்க போனாரான் சென்னைக்கு பேசுறதுக்கு போயர்ந்திருப்பாரு போல அப்ப அங்கே இவுகளுக்கு மேல ஒரு லேடி இருந்திருக்கும் போல
ம்
இய மேல உள்ள போஸ்டிங்ல ஓகேவா ஹை போஸ்ட் அவங்குனு வச்சுக்கங்களேன்
இதுலே
இது ஒரு டிரான்ஸ் ஆ இதுலயே ஹை போஸ்ட்டு சென்னைல அதுல்லா இருந்திருக்குது லேடி இருக்குது அது வந்து இந்த இங்கே இதுல இது பண்ணாம மேல ஹை போஸ்ட்ல இருக்குமா இருக்கும் அயிங்க ஆபீஸ்ல அந்த மாரி இருக்கறது அந்த மாரி இருக்க இருக்கும் அ மேனேஜ் பண்றது இந்த மாரி வேலையா இருக்கும் அந்த பொ பொம்பள இவர பாத்துட்டு யோவ் மொதல்ல தொப்பைய கொறையா அப்டின்றுச்சான் அந்த லேடி சொன்னது டிரான்ஸ மீட்டிங் இல்லங்க டிரான்ஸ்பர்க்கு எழுதி குடுக்க போனாராங்க அ ஆ அதுக்கு போவைல அன்னக்கு அந்த அந்த பொம்பல அப்புடி சொல்லி புடிச்சா அத வந்து ரொம்ப இவுங்களுக்கு வந்து து இப்ப என்ன சொல்றது
அதனால ஆர்வமா இருக்காரு
ஆர்வமா இருக்கறாரு அவ அந்த பொம்பள அந்த பொம்பள இப்டி சொல்லிருச்சே அப்படிங்கிற வைராக்கியத்துல பண்ணிகிட்டு இருக்காரு
திரும்ப போய் பாக்குவ கண்டிப்பா வந்து பாப்பா போய் அனுப்றே ம் சோ
ஓவருங்கரல்ல நா அவ வீட்டுக்கு போற சொ
ஆ ஆமா போய் கவுந்துட்டு வர்ற மாரி
ஆனா எ நம்மளா உண்மையிலே சொல்றே நம் ஏ நா வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுவேங்க்கா ஆனா இப்போ ஒரு மாசோ நா கண்ட்ரோல் பண்ணேன்னா ஒரு ரெண்டு மூணு நாளு பிரேக் எடுத்துருவே புரியுதா ஆனா அவரு அப்பல்லா இருக்கவே மாட்டாரு தெரியுமா அப்டி இரு அதாவது என்ன எ இருக்குறாரோ
ஒவ்வொருதவுங்கோக்கா ஆர்வப்பட்டுட்டாகன்னா அதுல சரியாகற அது வந்து அது முடியிற வரைக்கு அவுக மைண்டு வேற எதுக்குமே போகாதுகா
ம்
ட்லெல்லா எங்க வீட்டுக்கார்லா வேஸ்டுக்கா எ இன்னைக்கி யோஸ்சா நாளைக் மறந்துட் போய்ர்வா
எ வீட்டுக்காரு அப்படிதாங்க மறந்துறுவாருங்க ஒடனே
வைராக்கியமா எதயாவது ஒண்ண பண்ணுவோன்னில்ல இன்னைக்கு சொல்றது நல்ல ஆர்வமா நாளைக்கி எதையுமே யோஸ் க்கிறது இல்ல போயறது பெசாம்
அப்புடித்தா ஓடிகிட்ருக்கு எல்லாரு குடும்பத்திலயு
சோ அய்யோ ஆனா இவர்லா உண்மையா அதுதேசொல்றேல்ல ஒரு படி எறங் எறங்கரதலகூட மறக்காம அத வெச்சிருக்கே நம்ம ஒரு சில நேரம் மறப்போ ஒரு சில நேர வேகமா போவோ என்
ஆமா
அத கவனிச்சி பாருங்க எல்லா நாளுமே அந்த சவுண்ட
என்ன தெரியுமா நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தஞ்சு வயசு மாரியா அவரு ஏற்றாரு எறங்குறாரு
அதே
இந்த நியூஸ் எனக் எப்புடி தெரியு தெரியுமா அன்னிக்கு ஸ்டெல்லா வந்துசுல்ல ஸ்டெல்லாத சொன்னுச்சு இந்தமாரி இவரு நம்ம எப்புடி இந்த ஹெர்ப்பு லைஃப்ல பேசுனோல வீடியோல பாத்து அந்த சார்ட சதீஷ் சார்ட
ஆமா ஆமா
இவர அங்க பேசசொன்னாங்கலா இந்த மாரி என்ன ரிசல்ட வெச்சு பேசுவாங்கல்ல அப்ப என்ன ஆச்சு எவ்வளோ கிலோ கொறச்சிருகீங்க அந்த மாரி கேக்கும் போ து இவரு வந்து சொன்னாரா அந்த மாதிரி நா வந்து ஏ ஏ நீங்க ஒ ஒடம்ப கொறைக்கின் நெனைகிறீங்கன் சொன்னப்ப அன்னைக்தே மொதன் மொதன்னு சொ சொன்னாரா வெளியில யாருகிட்டயுமே அத சொல்லாம் மனஸ்லே வெச்சிருந்திருபாரு போல பொண்டாடிக்கு தெரியாதா
ஆனா அவருக்கே அது உறுத்திருக்கு
ஆ அ அந்த வீடியோல அந்த சார்ட்ட சொன்னாராங்க இந்த மாதிரி வந்து என்னைய இந்த லேடி ஒரு லேடி இன்ஸ் பெக்டர் வந்து இப்பிடி சொல்லிட்டாங்க அத என்னால வந்து ஜீரணிக்யே முடியல
ஆமா தானே வயிறே அப்டே மாசமா இரு க்கறவ மாரில இருந்துச்சு அதுவு அவரு போடுற வெள்ள சட்ட டை டைட்டா போடுவாரு டைட்டா போடவு இந்த நம்மலா எப்டி சுடிதார் டைட் டா போட்டா அந்த வயிறு தனியா தெரியு
ஆமா உம்போது மாசம் மாதிரி இருந்துச்சு அவருக்கு எப்பவுமே
ஓடம்புக்கேத்த வயிரே கெடையாது அவருக்கு
ஆனா பாருங்க எங்க ஆளு எங்க ஆள் நூறு கிலோல இருக்கும் போதே என்ன வேல பண்ணாரு இனி வெயிட்ட கொறச்சொன்னே சும்மா வேற லெவல்தே பூந்து விளாட போறாரு
நல்லா ஃப்ரீயா மூச்செல்லா ஃப்ரீயா விடலா நல்லா எப்புடின்னா கம்மி வய சாலு மாரி இருந்துகலா
ஆ
மயங்கிலலா அழகா வெச்சு இவரு இன்னு கொஞ்ச நாள் இன்னு கொஞ்ச நாள் ஆயிடுசுன்னு வைங்க ம மைப்பாரு ந உக்காரவெச்சு சைக்கிள் ஓட்டிட்டு கொண் போய் எக்சைஸ்கு விட இதுக்கு விட போவாரு காலையில போவலாம்ல அஞ்சு மணிக்கு போறான்ல ஒ யோகா க்ளாஸு அவரே சைக்கிள் சைக்கிள்ல உக்கார வெச்சு ஓட்டிட்டு போயிருவாருன் சொல்றே
போகட்டு போகட்டு இப்பயே பார்வையே சரியில்ல தெரியுமா நா அப்பலா பாக்கறதே இல்ல நா இப்பலா பாக்கறதேல்ல நா வாட்ல ஏ வேலய பாத்துட்டு நாவாட்ல உள்ள போயிர்றது பாக்குறதே இல்ல அவர அதிக பச்ச அவருக்கு அண்ணதா நானு அதா சொல்லுது அதுக்கென்ன லூசு போன வெள்ளிக்கெழம எனக்கு பீரியட்சு அதுக்கு பீரியட்சு அன்னைக்கு மொத நாளு அன்னிக்கு என்ன பண்ணுச்சுன்னா ம் அன்னிக்கு எங் அத்தய வர சொல்லிருந்துச்சு சமைக்கறதுக்கு அப்ப அன்னைக்கு சாயங்காலோ மத்தியானோ நா போறே ஒரு பதுனோரு மணிய போல அவ வீட்டுக்கு போறே அப்ப சொல்லுது முன்ன மாதிரி என்னால எந்திரிக்கவே முடியலடி அ காலை அவரு எந்திரிச்சு வாசலா கூட்டி தண்ணி தெளிச்சு வீட்ட கூடிட்டு
நீங்க ஏற்கனவே ஒரு தரவ சொன்னீங்கல இதெல்லா வந்து சுறுசு சுறுப்பு குடுக்குங் க்கா நாலா முன்ன இருந்தத விட பயங்கரமா சுறுசுறுப்ப இருக்கே பண் அது இந்த இப் இதுல புரோட்டீன் இருக்றதனால நல்லா
ஏ ஏ நானு எவ்ளோ ஆக்டிவா இருந்தே அப்போதைக்குன்னு செம்மா ஆக்டிவா இருந்தேன்ல்ல இப்பவுமே வந்து இப்ப ரீசெண்ட்டா கொஞ்ச நாளாவே நா கொஞ்சோ ஆக்டிவா தா ஃபீல் பண்றே
அதனாலதே அது வந்து ஃபேட்டு கொறஞ்சிட்டாலே சோம்பேரித்தனோ போயிரு போலருக்
ங்க பகல்ல தூங்க மாட்டேங்கிதுங்க இப்பல்லா மத்தியான ஆயிட்டா படுத் தூங்கிடுவேன்ல இப்ப பகல்ல தூங்க மாட்டேங்கிறே தூங்குன தூ வே அதாது மெனக்கட்டு நா டியூசனுக்காக நம்ம தூங்குவோமான்னு யோசிக்கிறே ஆ நேத்தல்லா தூங்கல விட்டுட்டே நா வேணா இருந்துட்டு போது பரவால்ல வேணா அப்டின் சொல்லி நேத்துலா நா தூங்கவே இல்ல பகல்ல விட்டுட்டே அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளுமே கொஞ்சோ வேல இருந்ததுனால நா விட்டுட்டே நேத்து வந்து நானா தா விட்டே பரவால வேணா தூங்க வேணா தூக்கோ வந்தா பாத்துக்கற்லா அப்டின் சொல்ட்டு கொஞ்ச நே னு செல்ல நோண்டிட்டு அப்டே ஒக்காந்துருந்தே அப்பதா அவரு அவக சொல்றாக இந்த மாதிரி ஏ வீட்டுக்கார் வந்து எல்லா பண்ணி குடுத்துட்டு பாத்தரம்லா வெளக்கிட்டு துணிமணிலா தொவச்சு காய போட்டுட்டு ஆ போய்ட்டாரு எல்லா வேலையு அவரே மேக்சிமம் முடிச்சிட்டாரு அப்டின் சொல்லி சொன்னுச்சு நா சிரிச்சுட்டு வந்துட்டே பேசாம இதே டைலாக்க எங்க அத்தைட்ட சொல்லிருக்கு போல
ஆ
சாய்ங்கால சமைக்க வந்தாங்கல்ல அப்ப அவங்க என்ன சொன்னாங்காலா டக்குன்னு எதுக்கு ஐஸ்சு வைக்கிறான்தா தெரியல அப்டின்னாங்களா அதோட இது சொன்னுச்சா என்ன எதுக்கு ஐஸ் வைக்க போறாரு அவரு அப்டிங்குதாங்கா டோட்டலாவே மறந்துருச்சுக்கா அவர் பண்ணதயே
ம் அதே அதுக்கு என்ன வேல பொலப்பு
அந்த அளவுக்கு மாத்தி வஸ்டாங்
இருங்க அக்கா இந்த ஒரே நிம்ஷோ இருங்க கூப்புறே எங்க அத்த அடிக்கிற மாரி இருக்கு
எனக்கு தா ரெண்டு கால் வந்துருச்சு நா தா பேசிட்டு வரே இருங்க ப்ரின்சி அடிக்கிறா